ஹலோ
ங்கள எப்டிருக்கீங் நீங்க
இப்பதான் கேக்குது ஆஹ் நீ எப்படி இருக்க ஆஹ் கேக்குதா ஹலோ கேக்குதா
ஆஹ் கேக்
ஹலோ
ஹலோ கேக்குதா உங்களுக்கு
ஆஹ் இப்ப ஆஹ் இப்பதான் கேக்குது
ஓ சேரி சேரி எப்டி இருக்கிங்
நல்லா இருக்குங்க ஆஹ் நல்ல இருக்கேன் நீ எப்டிமா இருக்க
சூப்பரா இருக்கேன்ப்பா சூப்
ஆஹ் எப்படி போயிட்டு இருக்கு உடம்பெல்லாம் எப்டி இருக்கு இப்போ
உடம்புல்லாம் அது பிரச்சனை இருந்துட்டுதான் இருக் க்கு அது மின்னாடியே கொஞ்சம்
ஆமா உம் ஆனா மாதவிடாய் பிரச்சனைலாம் இப்ப எப்டி இருக்கு
அதுதான் மெயின் பிரச்சனையே அது அதனாலதான் நா கால் பண்ண இப் அப்டின்னா அவங்க வந்து சொல்றாங்க இப்போ மாதவிடாய் நிக்கர்துன்னு சொல்லுவாங்கல்ல மெனப்பா சொல்லி து இப்போ இப்ப அத மாதிரி நீ க்கிதுனா அது நிக்கறது கொஞ்சம் நாள் ஆகுமா அஞ்சாறு வருஷம் கூட ஆகுமா இல் ஏழு வருஷம் கூட ஆகுமா சில பேருக்கு ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து ந்து அறிகுறிகள் மரி இந்த மாரி பிரச்சன கொடுக்கறது அது வந்து ஆரம்பிச்சிரும் அப்டின்றாங்க
ஆமா ஆமா கரெக்ட்டு எனக்கும் அப்டிதான் இருக்கு இப்போ எனக்கும் ரொம்ப நாள் இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் நக்கிறதுக்கு ஆனா இப்பவே ஒரே உடம்பு ரொம்ப பிரச்சன கொடுத்துக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒண்ணு இ மாரி வருது அப்டியா உம் இப்ப நம்ம அம்மாக்கெல்லாம் எப் இப்போ நின்றுச்சோ அப்போ தான நமக்கு நிற்கும்னு சொல்றாங்க அதுக்கின்னும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கு ஆனா இப்வே அந் இந்த அந்த மாச மாசம் அந்த டைம் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சருது பிரச்சன உனக்கும் அப்டிதான் இருக்கா எனக்கும் அப்டித்தான் இருக்கு ஹ அதுக்கு முன்னாடி பிரச்சனை ஆரம்பிக்குது அதாவது காலெல்லாம் வலிக்குது முதுகு வலிக்குது கை வலி அந்த மாரி எல்லாமே வருது அதேதான் அதெ எது எனக்கும் இருக்காது நமக்கு ஏதா வைட்டமின் குறைபாடு இருக்கான்னு பார்க்கணும் சொல்ராங்க அதா அத போய் எடுத்தேன் ஒரு ரெண்டு வைட்டமின் டெஸ்ட் எடுத்தேன் அதுக்கே செலவும் அதிகமாகது சரி அடுத்த மாசம் வேற இன்னும் ரெண்டு டெஸ்ட் எடுத்துக்காலண்டு வந்துட்டேன் மொத்தமா நம்ம ரத்தத்தை மொத்தமாக டெஸ்ட் ஸ்ட் எடுத்தா அதுக்கு ஏதோ மூவாயிருபா ஏதோ சொன்னாங்க செரி நம்ம மெயினா வய் விட்டமின் டி சொல்றாங்க குறைபாடு இருக்கான்னு பார்க்க சொல்லி அதை பாத்தேன் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு சரி அடுத்தது வேற பார்க்கணும் நீ அந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் எடுத்து பாத்தியா
நான் டெஸ்ட் எடுத்தேன் எல்லாமே நார்மலா இருக்குன்னு தான் சொல்றாங்க அவங்க
அவங்க வந்துட்டு அதுல வந்து முன்னாடி வர ஆரம்பிச்சிரும் இந்த அறிகுரிகள் அதுதான் உங்களுக்கு இவ்வளவு படுத்து ஆஹ்ஹ சொல்றாங்க ஓ சரி அது இப்ப எப்படி இருக்கு அந்த ரத்தத்த போக்கலா எப்டி இருக்கு அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா ரத்தப் போக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு சமயம் ஒரு மாசம் ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு மாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஹா அதுமாரி மாத்தி மாத்தி வருது ஓ செரி எனக்கு எப்வுமே கம்மியாதான் இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அதுக்கு தான் அந்த பேரிச்சப்பழ லாம் சாப்பட சொல்லியிருக்கு இருக்காங்க அப்பறம் இந்த ஏபிசி ஜூஸ குடிக்க சொல்லிருக்காங்க சரி இதெல்லா அரைச்சு ஏதாவது ட்ரை பண்ணணு இன்னு எதையு பண்ணல ஒடம்பு பாடா படுத்துது அஹ்
ஓ இந்த தலைவலி வேற வந்துருதுல இந்த நேரத்துல
ஆ கரெக்டு தலைவலியு வந்துருது மாசோ மாசோ சில பேருக்கெல்லா இடுப்பு வலி வயித் து வலி அந்த மாரி வருமா எனக்கு தலைவலி வந்துருது மாச மாசோ இடுப்பு வலியு இருக்கு அதுவும் ஆரம்பிச் ச்சிருது அ இடுப்பு காலு அந்த ஃபுல் காலு வலிக்குது ஒரு மாசோ ஒரு வலியு இல்லாம இருக் என்னடான்னு பாத்தா அடுத்த மாசோ வந்துருது என்ன பண்றதுன்னே தெரியல ஆமா அப்டியும் போட்டு்ட்ருக்கே அப்புறோ அ ஒடம்பு பயிற்சியெல்லா பண்ண சொல்றாங்க தரையில படுத்து பயிற்சியெல்லா பண்ண சொல்றாங்க அதையு பண்ணிட்ருக்கே அப்புற நடைப்பயிற்சிதா பண்ணவே டைம் கிடைக்க மாட்டேங்குது அதுதா போ முடியல
இதுல உணவு கட்டுப்பாடுல நம்ப ஏதாவது கொண்டு வரலா அதாவது மாதுளம் பழோ சாப்படறது அப்புறோ வந்து ரத்த விருத்தி நெறைய ஆகும்
ஆமா ஓ செரி செரி ஆ ஹ அதா மாதுளம் பழோ பேரிச்சம்பழோ சொன்னாங்க அப்புற இந்த ஆப்பிளு சொன்னாங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இத வந்து நீங்க அதா ஜூஸ் மாரி அடிச்சு குடிங்கன்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறோ நீங்க வேண்ணா ஒரு மாசோ கழிச் வந்து மறுபடியும் ரத்த டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா ரொம்ப கம்மியாதா இருக்கு ரத் ப்த்தம் அதனால தான் ஒன்னும் ரத்தப்போக்கும் இருக்க மாட்டேங்குது சில பேருக்கு ரொம்ப வெயிட்டு போடும்னு சொ சொல்றாங்க அந்த டைம்ல அந்த மாரி உனக்கு ஏதாவது இருக்கா
வெயிட் போடுறது வந்து எனக்கு ரொம்ப ஒண்ணு தெரியல வெயிட் வந்து நார்மலா நா எப்பவும் இருக்குற மாரிதா இருக்கு ஆனா என்னன்னா எனக்கு வந்துட்டு வெய்ட்டு ஒடம்பே ஒரு சொமை மாரி இருக்கு அதாவது நம்ப ஆஹ் நம்ப போய் நடக்கறது வேல செ செய்யறது நம்ப கிச்சன்லதான இருக்கோ முக்காவாசி நேரத் அப்றோ
வேலை செய்ய அது எல்லாமே ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு நம்ம செய்யற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கு சுமையா ஆமா ஆமா அது கரெக்ட்டு அந்த டைம்லாதான் அப்படி இருக்கு ரொம்ப பெரிய பாரமா இருக்கு அந்த டைம்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறமாவே ஆஹ் கரெக்ட்டு ஆமா எனக்கும் அது எல்லாமே இருக்கு அதே மாதிரி
அது என்ன உணவு ஏதாவது சொன்னாங்களா உங்களுக்கு
இல்லை அதுதான் சாப்பாட்ட அரிசியை குறைச்சிக்க சொல்லிட்டு நிறைய அஹ் நவதானியம் அப்புறம் இந்த பருப்பு வகைகள் ஹாம் அப்புறம் அந்த மில்லட்ஸ் இல்ல அது என்ன சொல்லுவாங்க அது அதுயெல்லாமும் நிறைக செக ஆஹ் ஆமா
அது அதெல்லாம் சாப்பிட்டு வந்தா நல்லதுதான் அது நமக்கு க்கு அப்புறம் இந்த இது சொல்றாங்கப்பா கொள்ளு உளுந் இது இது நிறைய சாப்பிட்ட சொல்ற ங்க கர்ப பைக்கு அது ரொம்ப
ரொம்ப நல்லதா அது ஆஹான் கொள்ளு வந்து வெய்டு போடாது ஆமா உளுந்து வந்து இடுப்புக்கு ரொம்ப நல்லது ஆமா அதுவும் சொன்னாங்க கரெக்ட்டு அதான் அதெல்லாம் சாப்டுட்டு தா இருக்கேன் உழுந்தக்கலி மாதிரி செய்யறது ஆமா வாரதுக்கு ஒரு நாள்
ல்லாம்
ம்ம் கொள்ளு வந்து பருப்பு மாதிரி கடைஞ்சு சாப்பிட்டா வெயிட்டு போடாது அது வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அது சாப்டுக்கலாம் அதுதான் அது சாப்டதா இந்த டைம்ல ரொம்ப சூடாக்கிடுது இதே அதனால அதை சாப்பிடவும் பயமாக இருக்குது சரி இப்ப நமக்கு குளிர்ச்சி இந்த வெயில் காலத்துக்கு குளிர்ச்சியாக குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா கூலாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்
ஆமா இல்ல கொள்ளு வந்து பருப்பா ரொம்ப சாப்பிடாம ரசமா கூட வச்சு சாப்ப லாம் இந்த வெயில் காலத்துக்கு கொள்ளு ரசம் வைக்கிறாங்கல்ல அது அது ரொம்ப ரொம்ப நல்லது அது அது உடம்பு வந்து அதாவது குளிர் ச்சி ஆக்குறதுக்கு அதுல வென்ந்தியல்லாம்
லாம் நெறய போட்டுக்கலாம் ஓ சரி சரி குளிர்ச்சி ஆக்கும்ல ஆமா அது வந்து உங்களுக்கு பாதிங்கன்னா சமம் ஆகிடும் அத நம்ம அரைச்சு தோசைய கூட சுட்டுக்கலாம்ல தோச
ஐயோ ரொம்ப நல்லது
த்தா நல்லது
நீங்க அத சாப்ப வாரத்துக்கு ரெண்டு நாள் மூண் நாள் முடிஞ்சா அத சாப்ட்டா வெயி்ட் போடாது ஆஹ் முக்கியமா என்ன சொ சொல்றாங்க இந்த மெனோபாஸ் முடிச்ச
ஆமா ஆமா கரெக்ட்டு அதையு சொல்றாங்க ம் ம் ஓ அத அப்றோ மோரு தயிர் இதெல்லா இன்னு கொஞ்ச நல்லா சேத்துக்கணு போலருக்கு ஏன்னா ஒடம்பு ரொம்ப அந்த டைம்ல நமக்கு எல்லா போயிடுதுல்ல ஒடம்புல வெசத்தல்லா அப்போ நமக்கு அந்த நெய்யி அதெல்லா கொஞ்ச நல்லா சேத்துக்க சொல்றாங்க ஒடம்புல எப்பவுமே அந்த ஈரப்பதோ இருக்கணுன்னு சொல்றாங்க
ஆமா கண்டிப்பா
க்கு இருக்குமா இல்லன்னா ரத்தோ வராம இருந்தது வராம இருக்கிறது நல்லது கெடையாதா நல்லா ரத்தப்போக்கு இருக்கணு ஆனா நார்மலா இருக்கணு ஓவராவு இருக்கக்கூடாது அப்றோ இந்த கர்ப்பப்பைக்கு அது பாரமாயிடுன்னு சொல்றாங்க
ஆமா அப்றோ அந்த நாள் இருக்கல்ல நம்ப நாள் வரு இல்ல மூண் நாள் நால் நாள் அந்த நால் நாலுமே காலைல பப்பாளி சாப்பன்னு ஒரு முழுப்பழ சாப்பன்னு அதுதா கணக்கு ஓகேவா ஆமா நீங்க வந்து ஒரு சின்ன பழமா வாங்கிக்கோங்க வாங்கி அது பழுத்ததா வாங்கிட்டு அத து எல்லாத்தையுமே நீங்களே சாப்டுங்க யாருக்குமே குடுக்காத அத மொத்த பழத்தையு சாப்பன்னா அந்த சத்து ஃபுல்லா உங்க ஒடம்புக்கு போகணு அது ரொம்ப முக்கியோ எனக்கு ஆமா அது என்னன்னா வயத்துல அந்த கர்ப ப்பைல இருக்கிற அந்த கழிவு எல்லாத்தையு வெளில கொண்டு வந்துரு
ஓ செரி-செரி அது வந்து அந்த மாசத்துல அந்த மூண் நாள் மட்டும்
மூண் நாள் நால் நாள் நீங்க சாப்பல்லா இல்ல அது வறதுக்கு முன்னாடி இந்த அறிகுறிகள் நமக்கு இருக்கு இல்ல அப்பவே கூட சாப்ட்டா ஆரம்பிச்சுக்கலா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல ஆனா இந்த மூண் நாள்
சீயோ ஏதோ ஒன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல பப்பாளியில
ஆமா ரொம்ப ரொம்ப நல்லது அது இன் இன்ஃபக்ட் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா இதுவாகாம இருக்காங்கல்ல அந்த ருதுவா
ஆமா ஓ ஆமா ஆமா ம் ஆமா அது கேள்விப்பட்ருக்கே இந்த பப்பாளி காய குடு வைப்பாங்க
கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப நல்லது இது வயித்துல இருக் குற எல்லாத் கழிவு அந்த அதாவது கர்ப்பையில வயிறுனா நம்ம சாப்புற்றதுல இல்ல இது கர்ப்ப்பையில இருக்கிற அந்த கழிவு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும் அந்த மாரி அது வெளியில வந்தாலே நா நம்மளுக்கு உடம்பு நல்லா ஆயிருன்ராங்கப்பா அது உள்ள இருக்க
ஆஹ் அஹ் அதுதான் எனக்கு அதான் வரமாட்டே ட்டைக்குது ஒழுங்கா அதுக்கு தான் போனே மருத்துவர் கிட்ட அஹ் செரி இப்ப நீங்க சொ நெறைய சொல்லியிருக்கீங்க ஒன்னொன்னா ட்ரை பண்ணி பாக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒன்னொன்னு
கண்டிப்பா கண்டிப்பா பாத்துட்டு நம்ம சொல்லுவோம் நான் திரும்ப டாக்டர் கிட்ட போனும் போயிட்டு வந்துட்டு நான் சொல்றேன் எப்படி என்னன்னு ஆஹ்
உணவு வகையில் தான் சொன்னாங்கன்னா அதையும் எனக்கு சொல்லுங்கள் அனுப்பி விடுங்க நான் பண்ணுறேன்
கண்டிப்பா நான் ஏதாவதுன்னா வாட்ஸ்அப்லயே அனுப்பி விடுறேன் ஆஹ் ஆஹ் செரிங்க ஆஹ் பாத்துக்கோங்க நீங்களும் உடம்ப பாப்போம் நம்ம ஆஹ் சரி ஆஹ் வச்சிறேன்